ஹ
ம் தோழி
வணக்கம்மா பேஸ்லாமா
ஆ ஏங்க உள்ள வந்துட்டு இப்டி சொல்லக் கூடாதுங்க வணக்கம் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுடணும் பேசுங்க
அப்டியா நா இப்பதான் ஃபஸ்ட் ஐடி இப்ப எத்தன காலோ பேசிட்டு இருந்தேன் சரி நீங்க சாப்ட்டீங்ளா
ம் சாப்ட்டேங்க டாபிக் வைசா பேஸ்லாம் பேசுங்க சுற்றுச்சூழல பத்தி பேஸ்லாங்களா அதான பேசணும் சொன்னீங்க
ஓ ஆமா சுற்றுச்சூழல் பத்தி பேஸ்லாமா ஆ ஆமா சுற்றுச்சூழல் பத்தி பேஸ்லாமா
அத பத்தி தான பேஸ்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னீங்க கூப்
ஆமா ஆமா
ஆ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பேஸ் சுறதுக்கு முன்னாடியே நார்மல் கால்ப பேசிட்டு என்ன பேஸ்ட்டு அப்புற தாங்க உள்ள வரணும் உள்ள வந்துட்டு என்ன பேஸ்லாம் பேஸ் கூடாது ரிஜெக்ட் பண்ணிருவாங்க அப்றோ நீங்க அடுத்தடுத்து கால் பேசிட்டே இருக்கனும் ரொம்ப டாஸ்க் குடுப்பங்க அப்புறோம் ஆ சொல்லுங்க ஆரம்பிங்க
இப்போ பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல் மாசுபாடு வந்து காற்று மாசுபாடு அதிகமாவே இருக்கு வாகனங்கல வர புக நா பேசுறது உங்களுக்கு கேக்குதா இல்லயா
விட்டு விட்டு கேக்குதுங்க என்னாச்சு டவர் கடைக்கலீங்களா
டாவவர்லாம் எனக்கு ஃபுல்லா தானருக்கு
ப்ரேக்காய் ப்ரேக்காய் கேக்குது ப்ரேக்காய் ப்ரேக்காய் கேக்குது ஆ ஆ கேக்குது வாங் பேஸ்ங்க
சுற்றுச்சூழல் மாசுபாடு பாத்தீங்கன்னா இப்ப காற்று மாசுபாடு ரொம்ப அதிகமாவே இருக்கு காத்துல பாத்தீங்கன்னா இப்ப ஆ வண்டி புகை அதிகமயிடுச்சு வண்டி வாகனங்கலாம் அதிகமா இருக்கறதுனால புகை அதிகமா இருக்கு அத தவிர்க்கறிறதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம அதிக அளவு அ டூ வீலர் பயன்படுத்தாம பொது போக்குவரத்த வந்து பயன்படுத்திக்கலாம் அவசிய தேவைக்கு மட்டும் ஆ டூவீலர் பயன்படுத்திக்கிட்டு மீதமுள்ள தேவைகளுக்குல்லாம் நம்ம பொது போக்குவரத்தை பயன்படுத்திக்கலாம் காசு காற்று மாசுபாட வந்து தவிர்க்கணும் அப்டின்னா ஆ குப்பைகள எரிக்கிறாங்க இல்லையா வீட்ல எல்லாம் குப்பைகளை பிளாஸ்டிக் கழுவுகல்லாம் எரிக்கிறாங்க அதல்லாம் பாத்தீங்க ஆ அதல்லாம் பாத்தீங்கன்னா அ கொஞ்ச தவிர்க்கலாம் வந்து ஆ மக்கற குப்ப மக்காத குப்ப அப்டின்னு தனித்தனியா பிரிச்சு வச்சுட்டு நம்ம குப்பை வர்றவங்கள்ட கொடுக்கலாம் சில எடங்கள்ல பாத்தீங்கன்னா குப்ப எடுக்க வர்றதுல்ல அதனால கூட சில பே ஆமா அதனால கூட சில எடங்கள்ல இந்த மாதிரிலாம் பண்ற இப்ப எங்க வீட்டுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா எப்பவும் குப்பைய எரிச்சு வீடு ஃபுல்லா புகையாவே இருக்கும் அத சுவாசிக்கும் போது என்னோட பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா சளி பிரச்சன இருக்கு அந்த சுவாசிக்கும் போது சில கஷ்டம் வரும் நம்மளால கேட்கவே முடியாது
ஆமா தோழி சொல்றது கரெக்டு தா இப்ப பாத்தீங்கன்னா மாசு இப்ப வந்து ஆ நறைய வந்து மரங்களல்லாம் நறைய அ பாத்தீங்கன்னா நறைய வந்து அழிக்கிறாங்க இப்ப வந்து அ அ நேஷனல் ஹைவே போட்ரோ ரோடு போட்ரோ அப்டின்னு சொல்லிட்டு அவுட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வெளிலல்லாம் பாத்தீன்னா நறைய அதுக்காண்டி ரோடு போடுறக்காண்டி நறைய மரங்களாம் அழிச்சுதா பாலோ கட்றது ரோடு போட்றது அந்த மாரில்லா பண்றாங்க பாத்தீங்கன்னா அதனால எவ்வளோ நெறையா மரங்கள் வந்து அழிக்கப்படுது அப்பறோ வந்து நம்மளுக்கு வந்து சுவாசிக்குறதுக்கு ஆக்சிஜன் வந்து சரியே கெடைக்கவே மாட்டது கார்பன் டை ஆக்சைடு தா நெறைய பேரு சுவாசிக்குறனால நெறையா வந்து ஆ மூச்சுத்திணறல் அந்த மாரி நெறைய நெறையா நோய்கள் நுரையீரல் நோய்கள் அதெல்லா நெறைய வருது அத வந்து தவிர்க்கணுன்னா ம் நம்ம வந்து நெறையா வந்து ஆ ஆ இப்ப வந்து என்னன்னா இந்த டூ வீலரு ஃபோர்வீலர்ல்லா நெறைய வந்து மே அதிகமா வந்து நம்ம போ ட்ரா அதுல போறத வந்து கம்மி பண்ணிட்டு ரொம்ப கிட்டத்துல போறது கூட நடந்து போற மாரி வச்சுக்குறளா அப்டி இல்லன்னா கொஞ்சோ ரொம்ப லங்கா போனாங்கன்னா டூ வீலர் ஃபோர் வீலர் யூஸ் பண்ணிக்கிறலா ஒவ்வர்தரு என்ன பண்ணுவானா இந்த கிட்டத்துலதா இங்கன இருந்து இங்கனதா கட இருக் ப்ப அது கூட வண்டி எடுத்துட் ஓட்டிட் போய் வண்டிர்வ அ திங்ஸ்ல்லா வாங்கிட்டு வருவாங்க அதெல்லா அவாய்ட் பண்ணனும் அப்புறோ வந்து ஒரு எடத்துல போய் ஏதோ தே திங்சோ எதோ வாங்க போறாங்க போர் வீலர் எடுத்துட்டு போறாங்கனா கார் எடுத்துட்டு போறாங்கன்னா அங்க போய் நிண்டுகிட்டு அந்த அப்டியே ஆன்ளே வச்சிட்டு போய் திங்ஸ்லா வாங்கிட்டு வருவாங்க பெட்ரோல் வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகு அப்புறா மாசு வந்து அ காற்று வந்து ரொம்ப மாசுஅடையு அதெல்லா வந்து ஆஃப் கொண்ணீட்டு இந்த மேரி போயி பெட் அ கடைல போய் திங்ஸ் வாங்கறது இதெல்லா பண்ணொம்னா கொஞ்ஜொ அதுலருந்து கொஞ்ஜொ பொவைய வந்து கொஞ்ஜொ தவிர்க்கலா அப்பறோ வந்து என்னன்னா அ நெர நறைய பேரு வந்து பாலித்தீன் பேக்கல்லா நறைய யூஸ் பண்றாங்கல்ல மண்ணுக்கு வந்து அது ரொம்ப கெட்டதலு அது வந்து மண் வளத்த வந்து ரொம்ப பாதிக் இது நம்மளால முடிஞ்ச அளவு வந்து எங்க போனாலுமே இந்த துணிப்பையி அப்புறோ சணல் பையி சொல்றாங்கள அந்த மாரி பையில எடுத்துட்டு போயிட்டு நம்மாவு பொருள்ளா வாங்கிட்டு வந்து வீட்ல யூஸ் பண்ணிக்கிர்ல்லா அப்பறோ மேக்சிம வந்து தவிர்க்க முடியாத அளவுக்கு வந்து பாலுத்தின் க கவர வந்து யூஸ் பண்றதுக்கு பண்ண பண்ணிதா ஆவணும் என்ற கிப்ப நறைய பேரு கடைக்கு போறானா மறந்துட்டு பேயிருவாங்க அப்ப பாலுத்தின் கவரதா வாங்கிட் வரவேண்டிய சூழ்நிலை ஆகு நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம கேர்ஃபுல்லா இருந்து அ வந்து பைகள துணிப்பைகள அந்த மாரி நம்ம எடுத்துட்டு போய் யூஸ் பண்ணிக்கிளா அப்புறோ பாத்தீங்கன்னா அந்தப் புகைய வந்து நம்ம வீட்ல நா எல்லா வீட்லயுமே இப்ப வந்து காரு டூ ஃபோர் வீலரு பைய டூ வீலர் எல்லாமே வச்சிருக்காங்க அதனால நம்ம வந்து அதிகமா வந்து இப்பெல்லா அடிக் அ மாசு கட்டுப்பாட தவிர்க்கக்காண்டி கோவெர்மெண்டே பாத்தீங்கன்னா இப்ப வந்து அ என்னது பேட்ரி வண்டி அந்த மாரில்லா விக்கிறாங்கள ம் அந்த மாரி வண்டி டூ வீலர்யிலக்கு ஒரு விலையின் இருக்குதா அந்த மாரி வண்டி நம்ம அ அந்த மேரி வண்டில்ல நம்ம ந்த ஃபியூச்சர்ல வந்து வர வர அப்பியே வாங்கிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு கொஞ்ஜோ ஓரளவுக்கு போய் வந்து தடுத்துகிலா அப்பறோ வந்து ம் அதா பால்த்தீனாலத நம்மளுக் வந்து நெறைய மாசுத்தட்டுப்பாட்ல்லா நெறைய மா காற்றல்லா நறைய மாசு தீயல்லா பத்தி வச்ட்டா பாத்தீங்கலா
பாதிக்குது இப்ப இப் பிளாஸ்டிக் பைகல்லா பாத்தீங்கன்னா மக்காம இருக்குறதுனால மண்ல மக்காம இருக்குறதுனால நிலத்தடி நீர வந்து பெருமளவு பாதிக்குது பிளாஸ்டிக் பைகள் இத தடுக்குறதுக்கு பாத்தீங்கன்னா அரசு உரிய நடவடிக்கை எடுக்கனு ஆரம்பத்தில சொல்லிட்டிருந்தாங்க இப்ப பிளாஸ்டிக் பைய தடுக்கனு மஞ்ச பை மட்டுதா உபயோகிக்கனு அப்டின்டு ஆனா இப்ப பாத்தீங்னா வர வர லூஸ் விட்டுட்டாங்க அதனால பாத்தீங்னாம்
இப்ப திடீர்னு பத்தா திடீர்னு எல்லாரு பால்தீன் கவர் யூஸ் பண்ண கூடாது கடைலேன்னா சொல்லி வச்சிர் இருப்பாங்க கடக்காரங்களு நம்மள போய் இந்த ப கவர்லா தரமாட்டா அப்டி சொல்வாங்க அப்புற திடீனுன என்னன்னு தெரியல கொஞ்ச நாளா அப்டியே கண்டுக்கற விட்டா திருப்பி அப்டியே ஆரம்பச்சிருவாங்க எல்லாரு ம் இப்ப வந்து அதிகமா கண்டுக்கறதே இல்ல இப்ப ஒரு ஒன் இயர்கு முன்னால கொஞ்ச கட்டுப்பா அதிகமா இருந்தது திருப்பி அது கண்டுறதே இல்ல இப்ப எல்லா பக்கம் திருப்பி அத கண்டுக்கறதே இல்ல யூஸ் பண்ண ஆரம்ச்சனால பிளாஸ்டிக் எங்க பாத்தாளலு பிளாடிக் கவரா தா கடக்குது பா தல அடிச்சாங்க ஓடிட்டு அது வந்து மக்கவே மக்காதா மண்ணுல வந்து
உபயோகிக்கறாங்க ஆ மஞ்சபையெல்லா எதுக் குமே இப்ப உபயோகிக்கறதே இல்ல
அதா சணல் பையன்னு சொல்லுவாங்கல சணல் சரடுல செஞ்ச மாறி பையில்லா இருக்கு ம்ல அந்த மாரி பையெல்லா யூஸ் பண்ணிக்கலா ம் அ அப்ப பாத்தீங்கன்னா அதிகமா வந்து இப்ப வந்து ஏதாவது ம் லிக்விடான ஐடம் இந்த மாரிலா வாங்குனனா நறைய பேர் பால்த்தீன் கவர் தா யூ டறாங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம பாத்திரங்கள் அந்த மாரி எடுத்துட்டு போய் வாங்குறது நறைய பேர் ஆயில் வாங்கற கூட பாலத்தீன் கவர் கட்டித்தாங்க அப்படின்றாங்க டீ வாங்குறதுகுட நறைய பேர் பாலித்தீன் கவர்ல டீ வாங்கிட்டு போறாங்க அதுல்லா ஓடம்புக்கு கெடுதல்தா
பெரிய விடுதல் தெரியுமா அவ்ளோ ஒரு ஆரோக்கிய கேடு அது இப்ப கடைல சாப்பாடு வங்குறோ அப்டினா அத பிளாஸ்டிக் கவர்ல வச்சுதா கட்டி குடுக்குறாங் சில எடத்துலல்லா பாத்தீங்கன்னா அது பாத்தீங்கன்னா அவ்ளோ சூடோட அதுல வைக்கும் போது அது கேன்சர் மாதிரியான நோய்கள கூட உருவாக் அப்டின் சொல்லிட்டு சொல்றாங்க அது மருத்துவர்களோட கருத்து இருக்கு அந்த மாதிரி
ஆ ஆமா தோழி அப்றோ வந்து தொழிற்சாலைல வாகனங்க புகை அப்ற பிளாஸ்டிக் பயன்பாடு
ஆ ஆமா தோழி
பாத்திரங்களே பஸ்
அப்புறோ வந்து தொழிற்சாலையில வர புகை அப்றொ வாகனப்புக பிளாஸ்டிக் பயன்பாடு
ஆமா அது மாதிரியானா இருக்கா ம ஆமா நீங்க சொல்ற மாதிரி தொழிற்சாலை கழிவுகளெலா பாத்திங்கன்னா நீர்நிலைகள்ல விடுறாங்க அதுவு பெரிய
ஆ பிரேக் ஆய் கேக்குது டவரு கெடைக்கலை நெனைக்கிறே உங்களுக்கு
நா வெளியிலதாம்பா உக்காந்துருக்கே டவர் இருக்கே எனக் கு
பிரேக்காய் இல்ல நாங்க யூஸ் பண்ணந்து வயரு நெட்டு கனெக்ஷனு மொபைல் ரெண்டுமே எடுத்துருக்கே நல்லா கெடைக்கூ அப்புறொ குப்பைகள எரிக்கிறனால நெறைய மாசு கட்டுப்பாடு வருது ரசாயன கழிவுகள்ன்ச் சொல்லிட்டு அந்தம் தொழிற்சாலையிலருந்து நெறைய கழிவுகளா அப்டியே ஆத் துலையே விட்ருவாங்க அந்த மாரி அது வந்து தண்ணிய மாசுபடுத்துதூ ஒலிய வந்து இந்த சவுண்டுஞ் சொல்லுவாங்கள அந்த மாசு நீர் மாசு நில மாசு காற்று மாசு நெறைய மாசுகள் இருக்குது மாசு கட்டுப்பாட்லையே அப்புறோ பாத்தியனாம் மனித உடலுக் க்கு பாதிப்பு வந்து நெறையா இருக்குது மாசு மா மாசு கட்டுப்பாட்டின் விளைவுகள்ன் பாக்கம் போது
உடல்நில பாதிப்புகள் சுவாச நோய்கள் குடிநீர் பற்றாக்குற ஆஹ் அந்த மாரி கால்நிலை மாற்றத்துனாலையு நெறைய் அதுனாலயே நெறையா வந்து கால்நிட் மாட் றங்கள வருதாமாம் மாசு கட்டுப்பாடுனாலயே அ பருவப் பொயுது பெய்து சொல்றாங்கள மலைகளா ஆஹ் பருவ மாற்றங்களா நெறையா வருது இதுனாலதா
ஆமா இது னாலதா உ என்ன ஓட்ட அளவு வந்து ஓஸ் சோன்ல விழுந்த ஓட்ட அளவு வந்து கொஞ்சொ பெரிதாயிடுச்சி அப்டின் சொல்றாங்க
ஆமாங் தோழி
கத்துக்கலாம் பாத்திங்கனா ஈஸியாவே வெயிலுக்காங்கலைல்லா இறங்கனுச்சி பாத்திங்க இறங்கனிச்சி அப்டின்னா அது சில நோய்கள உருவாக்கூ கேன்சரு மாதிரியான நோய்கள உருவாக்கு தோல் கேன் சர் மாதிரியான நோய்களைலா உருவாக்குணு மருத்துரகளோட கருத்துருக்கு
ஆமா அப்றோ வந்து மாசு கட்டுப்பாடு முறைகள வந்து நம்ம வந்து மரக்கன்று நடுதலூ பிளாஸ்டிக் பயன்பாட்ட குறைக்கணூ அப்புறொ பொது போக்குவரத்த வந்து அதிகமா பயன்படுத்தணு குப்பைகள பிரிச்சி போடணும் சொல்லுவாங்க அதனாலதந்த குப்பவண்டிக்காரல்லா வந்துட்டன்னா மக்கு குப் ப மக்காத கு
பேனு தனித்தனியா பிரிச்சி நம்ப எடுக்கணூ எல்லா ஏரியாவுக்குமே குப்பை எடுக்குறதுக்கு பணியாளர்கள நியமிக்கணு அந்த மாதிரியான சட்டங்கள கொண்டு வரணு அதுவு இல்லாம நம்மளுடை குழந்தைகளுக்கே நம்ம வந்து மரங்கள் அதிகமா நடணூனு ஒரு பொறுப்புணர்வோட
ஆ சொல்லி குடுக்கணூ செடிகள் மரங்களோட பயன்பாடுகள பத்தி நெறையா சொல்லிக் குடுக்கணூ
நன்றி தோழி மீண்டும் ஒரு அழைப்புல சந்திக்கலாம்